ஹலோ ஹலோ ஹலோ
கேக்குதுங்ளா ஹலோ
ம் கேக்குதுங்கப்பா கேக்குதா உங்களுக்கு
ஆ எனக்கு கேக்குதுப்பா நீங்க சொல்லுங்க
ம் சாப்டேம்ப்பா நீங்க
ம் இப்ப தாப்பா சாப்ட்டு முடிச்சே
ம் ம் என்ன செஞ்சீங்க இன்னைக்கு நைட்டுக்கு
இட்லி தா செஞ்சே இட்லி செஞ்சுட்டு பம்பாய் சட்னி பண்ணி சாப்டோ
பம்பாய் சட்னி எப்டி செய்வீங்கக்கா அது
அதுங்ளா அது வந்து பம்பாய் சட்னி ரெசிபி வந்து தொவரம் பருப்பு இருக்குல தொவரம் பருப்பு
ஆமா
அந்த பருப்ப வந்து ஊற வெச்சுக்கணு அதுல செய்யற்து அது
ம் ம்
ரெசிபி சொல்லுவாங்களா அது பருப்பு நல்ல ஊற வெச்சு ஆ பருப்பு நல்லா ஊற வெச்சுட்டு ஒரு ஃபார்டி ஃபைவ் மினிட்ஸ் ஊற்னா போது அது நல்லா நெசிரி மாதிரி அது பருப்பு நல்லா கழுவி எடுத் க்கணு அந்த பருப்புல வந்து பச்ச மொளகா சோம்பு போட்டு அரைச் சுக்கணு அத பேஸ்ட்டு மார் நல்லா அரைச்சிட்டு அப்பறமேட்டு சு நல்லா வெங்காய ரெண்டு வெங்காய நல்லா பொடியா கட் பண்ணி வெச்சுக்கணு எண்ணெ கடுகு கறிவேப்பில்ல ஆ அந்த வெங்காய நல்லா வறுத் ம் நல்லா வதக்கிட்டு பொன்னிறமா ஆயிடு அது நல்லா வதக்கிட்ருக் கும் போது தக்காளி ஆட் பண்ணு தக்காளி ஆட் பண்ணி கொஞ்ச மஞ்சத்தூள் போட்டு அந்த பேஸ்ட்ட எட்த்து அதுல ஊத்துனமுனா கொஞ்ச தண்ணி நல்லா ஆட் பண்ணி அது கெளறிட்டே இருக்கணு திக்காயிடு தண்ணி ஊத்தி ஊத்தி நல்ல கெளறிட்டே இருந்தா அது பதத்துக்கு கொண்டு வரு‌ நல்லா கொதிக் கொதிக் கொதிக்க அ டேஸ்ட்டா இருக்கு அது அதா பம்பாய் சட்னி இட்லிக்கு சூப்பரா இருக்கு சாப்புட்றத்துக்கு அது
இனி நானு செஞ்சு பாக்குறே
செஞ்சு பாருங்க அது நல்லா இருக்கு ஆமா ம் பசங்க சாப்
கொழந்தைங்களுக்கு குடுக்கலால்ல
கொழந்தைக்கு குடுக்கலா பருப்பு தானே அது நைட்டா நல்லாருக்கு அது டேஸ்ட்டே டிஃப்ரெண்டா இருக்கு
சரிங்கப்பா நீங்க எப்படி காய்கறி எல்லாம் வீட்லயே விளயவிப்பீங்களா இல்ல வெளியில வாங்குவீங்களாக்கா
இல்லப்பா எல்லாமே நான் வெளியில வாங்கறதா உங்க வீட்டுல எதா இருக்குங்களா காய்கறி
உம் எங்க வீட்டு்ல ஒ ஆஹ ஆமா கழினில பயிர் வைக்கிற மாரி சின்னதா ஒரு நிலம் இருக்கு அது வச்சிருக்கோ பா
ஓஹோ சொல்லுங்க ஆ என்ன பண்ற போறிங்க அதுக்கெல்ல என்ன பண்றீங்களா அது என்ன ஆஹ
உம் அதலயே வந்து ஒரு ஒரு நேரத்துல ஒரு இது வைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாம ஒரு நேரலத்துலய நாலு வகையான பயிர் செய்யலாம்கா சாகுபடி
எப்டி நாலு வகையான பயிருனா ஒரு நிலத்துலேங்களா நாலு வகை பிரிச்சுக்கிறமா அது
ஆஹ ஆமாக்கா எப்படின்னு சொல்லட்டுமா
ம் ஹலோ கேட்குதுங்ளா
ஆ கேக்குதுப்பா எப்டின்னு சொல்ட்டுமா
ஆ சொல்லுங்க எப்டின்னு
ம் அதுக்கு பேரு அந்த அடுக்கு பயிர் முனைனு சொல்லிட்டு சொல்லுவாங்க
அடுக்கு பயிர் ஆ
மா அடுக்கு ம அடுக்குமுனை பயிர் சொல்லுவாங்க அது எப்டின்னா இப்ப கொத்தமல்லினா அது ஒரு மாசத்துக்குள்ள விளஞ்சிரு அது இப்ப நாலு பேர் நடுறோம்னா நாலுத்துக்கு வேர் வந்து போற அளவுக்கு இடைவெளி விட்டுட்டு அப்ற இன்னொரு விதை வைக்கணு
எப்டி அந்த ஒரு ஒரு வித வச்சுட்டு கொஞ்சொ கேப் விட்டுட்டு இன்னொனு வைக்கணுங்ளா
ஆ ஆமா அது வேர் பரவ்ர அளவுக்கு அதுக்கான கேப் கொடுக்கணு அதுக்கு அந்த மாதிரி நாலு வித வைக்கலா இப்போ கொ கொத்தமல்லினா ஒரு மாசத்துக்குள்ள பத்து நாள் வரும் இல்லையா பத்து நாள் பதினஞ்சு நாள்க்குள்ள அறுவடை செஞ்சிட்லாம் கொத்தமல்லி
கொத்தமில்லி ஆ
ஆமா அதுக்கு ஒரு பழமொழியாவே சொல்லுவாங்க
உம் என்ன பழமொழி
பூமிக்குள் மஞ்சள் பூமிக்கு வெளியே தக்காளி
ம்
பயிர் மேல வந்து கொத்தமல்லி நிலத்துக் க்கு மேல பப்பாளி அந்த மாதிரி சொல்லுவாங்க அது ஒரு அடுக்கு மொழி மாதிரி நல்லா இருக்கும்
இப்போ அதா அடுக்கு தொடர் மாதிரி அது அந்த ரைமிங்ஸ் நல்லா அதனால அது சொல்றது அந்த மாதிரி ஆ
ஆமா அது கொஞ்ச ஈஸியாவு இருக்கு நம்ளுக்கு மனப்பாட வச்சு
மனப்பாட பண்ணிக்கிதுக்கு உம் கண்டிப்பா
ஆமா இப்போ கொத்தமல்லினாக்கா ஒரு பதினஞ்சு நாள் பத்து நாளுக்குள்ளார அருவட செஞ்சிருவோமா
ம் ம்
அப்ற ஒரு மாசத்ல தக்காளி வெளவ
தக்காளி வெளியு விளைஞ்சிரு ஆமா அது விளைஞ்சிரு
ஆமா மஞ்சள் வந்து ஒன்பது மாச பத்து மாசத்துக்குள்ள அறுவடை செஞ்சிடலா இந்த பொங்கல் டைமுக்குள்ள
சோ அதுஅது ஒன் இயர் ஆகுது கு அப்ப வச்சுட்டுப்பொனா ஒன்பது மாசத்துக்கு செஞ்சு சி அது செய் அது கொடுக்றதுக்கு கரெக்டா ஆயிடுது அது
ஆமா ஒன்பது மாசத்துக் ஆமா மஞ்சள் வந்து செவந்ரும் பப்பாளி வந்து பத்து மாசத்துலந்து ரெண்டு வருஷ வரைக்கு காய் காய்க்கு
காய் காய்க்கு பப்பாளி
ஆமா நம்ப இந்த மூணு இதுவுமே ஒரே நே சமயத்துல நம்மள்க்கு தொடர்ந்து வருமானோ குடுக்குற மாரி வரு இப்ப கொத்தமல்லி எது எடுத்து பண்ணுனா அந்த பத்து நாள்ல நம்ம ளுக்கு அது சம்பாதிச்சு குடுத்துரு அப்டியே அடுத்து ஒரு பத் து நாள் கழிச்சு தக்காளி ஒரு மாசத்து குடுத்துறுதா
குடுத்துறுது ஆ ஆ
ஆமா அத்து அப்டியோ கொஞ்சோ கேப் வுட்டு ஒன்பொது மாசத்துல இருந்து மஞ்சள் எடுத்துக்லா
சர் சோ அதுவே இல்ல லை ஓ பப்பாளி சோ ஒர் ஒரு மாசத்துக்
தனித்தனியா நம்ம அறுவட செய்றதுக்கு நாலுத்தையு ஒன்னா போட்டுனாக்கா நம்மளுக்கு ப கொஞ்ச கொஞ்சமா பலன் குடுத்துட்டே இருக்கு அது
ஹலோ
ஹலோ கேக்துங்ளா
கேக்குதப்பா
ஓகே
ஹலோ
வியபாரோ வியபாரோ பண்ணுவீங்ளா அத வெச்சு இல்ல வீட்டுக்குதா யூஸ் பண்ணுவியா கேக்றே
வீட்டுக்கு தாப்பா பயன்படுத்துவோ அது
வீட்டுக்குதா அவ்ள அவ்ளோதா கொஞ்சதா நீ ஆ கொஞ்சதா போடுவீங்ளா அப்பொ உங்கள் வீட்டுக்கு வெளிய போ
இல்ல வீட்டுக்கு பயன்படுத்திட்டு மிச்சோ இருக்றது நம்மோ வியாபாரத்துக்கு
அதா ச அ அந்த உழவர் சந்தைல போய் போடுவாங்க மார்னிங் டைம்ல அன்னன்னைக்கு அறுவட எடுத்து அ ம்
ஆமாப்பா காலைலே நம்போ அது ஃப்ரெஷ்ஷா பறிச்சுட்டு போயிட்டு குடுத்துடுவோ
ம் குடுத்து வருவீங்க
ஆமா இந்த மாரி வாழத்தொப்பு இருக்குக்கா வாழத்தொப் பு வச்சா அதுவுமே நல்ல பயன் தருக்கா வாழ எலைல இருந்து வாழத்தண்டு வாழக்காய் பழோ பூனு எல்லாமே அதுலயு நன்மைகள் நெ
அதா சொல்வாங்க வாழ எலே ல்லாமே எல்லா பகுதியுமே நம்மளுக்கு நன்ம தருது அந்த மர மட்
ஆமா ஆமா அதுல எதுவுமே வேஸ்ட்டா போறதுன்னே இல்ல எல்லாமே பயனுடியதாதா இருக்கு வாழைல
வாழ எலே சாப்புல்லா சாப்ட்ருக்கீங்ளா வாழ எலே போட்டு சாப்ட்டாலே அந்த டேஸ்ட்டே வந்து ஒரு சொல்வாங்
ஆமா
வாழை